ஹலோ ஹலோ எப்டி இருக்கீங்க உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க ரொம்ப நாளாச்சு எப்டி இருக்கீங்க எப்படி இருக்கு உங்களோட
ஹ ஆ பரவாயில்லை இப்போ ஓகே கொஞ்சம் வந்து பேக் பெயினா இருந்தது இப்ப வந்து ஹோம் ரெமடிஸே ஃபுல்லா எடுத்து கொஞ்சம் இப்ப எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கும் இப்போ வலிச்ச
ஆமாமா ஐயோ எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நடுர்ல பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயி ரெகுலராக போய் எக்ஸசைஸ் எலாம் பண்ணணும்ன்னு சொன்னாங்க பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஒன்னும் கேக்க இல்ல அது அந்த இடுப்பு புடிச்சுக்குதுல் அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க அப்ப அப்படிதானே வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதான் சரி உங்ககிட்ட கேட்கலான்ட்டு பண்ணேன்
சரி சரிங்க இப்ப எனக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் போனம் அவங்க டேப்லெட் எல்லாம் குடுத்தாங்க அப்ப ஓகே ஆயிடுச்சு ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படினா உங்களுக்கு எலும்பு வீக் ஆயிடுச்சு கொஞ்ச இது நீங்க ஹெல்த்தியா சாப்புடணும்னு சொன்னாங்க அதனால சரி கொஞ்சம் நல்லா வந்து நம்ம சிறுதானியம் ஆனா மெய்னா என்ன என்னோட பர்சனலா நா என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கேள்விரகுங்க பண்ணுவோம்னா ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து அதை நாங்க தண்ணியில போட்டு கழிஞ்சு அதை வந்து நம்ம வெயில காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில காலையில காபி டீயெல்லாம் குடிக்க மாட்டோம் ராகி கஞ்சிதான் குடிப்போம் நாங்க
அப்படியா அதுல என்ன போட்டு குடிக்கிறீங்க தண்ணி தானா இல்ல பாலா
நார்மலா வந்து நல்லா என்ன சொல்றது இப்ப ஒரு நா ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாரி தண்ணி ஊத்திட்டு அப்புறம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கணும் ஏன்னா நம்ம பவுடர் ஆ போட்ரோம்ல கட்டி சேந்துரு கட்டி இல்லாம கரச்சிட்டுதா ஏலக்கா போட்லா இல்லன்னா வந்து நம்ம இது நட்ஸ் பவுடர் மட்டு பண்ணி வெச்சுக்ட்டோ பாதாம் முந்திரி இதாம் பண்ணி வச்சுட்டோன்னா அது வேணா ஒரு ஸ்பூன் போட்டுக்லா
அப்டியா சரி அப்பறொ உப்பு கலந்து நீங்க மோர் கலந்து குடிப்பீங்ளா இல்ல சக்கர கலந்து குடிப்பீங்ளா
இல் நாங்க சக்கரதாங்க ஒரு நாள் சக்கர போட்டுப்போ சக்கர என்ன என்ன கருப்பட்டி போட்டா பால் ஊத்த மாட்டோ ஏன்னா கருப்பட்டில சுண்ணாம்பு இருக்கறதுனால பால் ஊத்துனா திரிஞ்சி போய்டு அதனால நாட்டுச்சக்கர போட்டா பால் ஊத்துவோ
ஓ செரி ஆனா இப்போ அந்த க கேழ்வரகு நா குடிச்சனா என்னா ஆவ்து வயிறு ரொம்ப டைட் ஆய்ட்டு அது வேற மாரி ப்ராப்ளம் வந்துருது அதுக் க்கு என்ன பண்றது
அது மூல் அ மோஷன் இருக்கு அதிகமா சாப்ட்டா அது ஸ்டார்ட்டிங் அப்டி இருக்கு நீங்க குடிச்ட்டே இருந்தா இல்ல அப்டின்னா நீங்க வந்து அ புட்டு மாரி செஞ்சு சாப்புல்லா ஒண்ணுமே இல்ல இப்ப கேழ்வரகு நீங்க மாவு எடுத்துக்கிட்டு தண்ணில பெசஞ் சி நம்ப்ளுக் வந்து கையில நம்ம என்ன பண்ணுனா இட்லி ம இட்லி சட்டி இருக்குல்ல அதுல வந்து துணி போட்டுட்டு நம்ம வந்து உதிரி உதிரியா நம்ம அதுல போட்டு வச்சிட்ணு து ஆ துணி மேல வந்து உதிரி உதிரியா போட்டு மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷொ நல்லா வாசன வர்ற வரைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷொ நல்லா வேக வச்சீங் வைங்களே அப்டி வாசன வரு அத நம்ம எடுத்துட்டு தேங்கா துருவியு சாப்புல்லா இல்லனா வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியு சாப்புல்லா இல்லைன்னா நாட்டு சக்கர ஆட் பண்ணிக் கூட சாப்புல்லா
அது அந்த மாரிலா எதப் பண்ணாலு எனக்கு சாதாரணமாவே புட்டு சாப் டா வயிறு டைட் ஆய்டு து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்த்ரு அப்ப இந்த மாரி கேழ்வரகு சுத்தமா எனக்கு ஒத்துக்குறதே கடையாது அதனாலதா சின்னதுலருந்து எனக்கு அத குடுக்காமலே விட்ருக்காங்க அதனால இப்ப இடுப் வெயில்ல இவ்ளோ அவஸ்தப்பட்டுட்டு இருக்க இப்ப திடீர்னு அத எடுத்தா ஒடம்புக் க்கு சேராதே அது
இல்ல நீங்க அட அட மாரி சாப்ட்டா உங்களுக்கு சேருமா
அட அதா அந்த மாரி கட்டியால்லா சாப்ட்டாலே வயிறு கட்டியாய்டுது அதுக்குதா இப்போ மோர் கலந்து நல்லா தண்ணியா கூழ் மாறி குடிக்கெலாமா அப்டி ஏதா பண்ணி பாக்கலாமா இல்ல வேற அத சாப் சாப்டா வேற என்ன சாப்ட்டா நமக்கு வயிறு டைட் ஆகாம இருக்குன் பாக்கணு நமக்கு மெய்னா தேவ இடுப்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் வரணு அதுதா அதுக்கு என்ன பண்றதுன்தா எனக் க்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிது
இல்ல கேஸ்ட்ரிக் ஐட்டம் சாப்புடாம இருங்க இன்னொன்னு வந்து உளுந்து எடுத்துக்லா மே பி வந்து நம்ளுக்கு வந்து எலும்பு கொஞ்சொ ஸ்ட்ராங் இல்லாம இருக்லா சோ அத்னால் நீங்க உளுந்து வந்து நீங்க வந்து பர்ஃபி மாரி செஞ்சு சாப்புல்லா இல்ல கஞ்சி மாரி வச்சு குடிக் நா இல்ல அப்டினா அஹ் அந்த உளுந்துல வந்து ஆயில் ஐட்டமா நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம் நான் ரீசன்டா பண்ணே என்னன்னா உளுந்து நல்லா வருத்து எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு இன்னொன்னு வந்து உஹம் நிலக்கடலையும் கொஞ்சம் வருத்து அதுக்குள்ள போட்டுக்கிட்டே பாதாமு முந்திரி இது எல்லாமே எல்லாத்தையும் நல்லா வந்து நான் வருத்து எடுத்துட்டு அது எல்லாமே பவுடர் பண்ணிக்கிட்டேங்க அந்த பவுடர் பால்ல போட்டு குடிக்கலாம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணிட்ட இது அது என்னங்க இது பொங்கலுக்கு போடுவோல்ல அதுக்கு பேரு என்னங்க வெல்லம் ஆஹ் இது இல்ல வெல்லம் வெல்லோ வெல்லம் ஆஹ் இப்ப நாம எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு குவாண்டிட்டி நமக்கு எவ்வளவு சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லத்தை எடுத்துட்டு நல்லா உருக்கி வடிகட்டி அந்த பவுடருக்குள்ள போட்டு நான் அந்த உருண்ட புருண்ட மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டேன் அது ரொம்ப நாளைக்கு வந்துச்சுங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்துச்சு வச்சிருந்து நம்ம நல்லா
நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் இந்த கருப்பு அரிசி இருக்குல்ல கருப்பு கவனி அரிசி அத வறுத்து தனியா வச்ச வச்சுட்டு கருப்பு உளுந்தையும் தனியா வறுத்து வச்சிட்டு அது கூட கொஞ்சம் சுக் க்கும் இந்த இது ஏலக்காவு தனியா வறுத்து வச்சுட்டு இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமா சர்கக்கரை போட்டு அதை குடிச்சட்டுருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக கருப்பு உளுந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆனால சரி அதை குடி வைக்கிறேன் ஆனா அந்த இதுதான் ரொம்ப நல்லது கேழ்வரகு அததான் சேர்த்துக்கிறதுக்கே பயமா இருக்கு உடம்புக்கு மத்தபடி வேற ஏதாவது எக்ஸஸ் எக்ஸசைஸ்லாம் பண்றீங்களா நீங்க அந்த
ஆஹ் எக்ஸசைஸ் பண்றங்க பண்றங்க ஒண்ணு ஒன்று சிட்டிங் பொசிஷன் மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் இல்லாமல் கொஞ்ச நேரம் இது பண்ணோம் இல்லை செவுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிட்டிங் பொசிஷனில் வந்து சாஞ்சு கை ரெண்டும் மேல நம்ம ஸ்ட்ரைட்டா நீட்டுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து உம்
அந்த படுத்துட்டு இடுப்பை மட்டும் தூக்குற ஒரு எக்ஸசைஸ் கூட இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது
ஆஹ் அப்படி நல்லது அதுலயே நீங்க காலை மேல தூக்குனீங்கன்னாலும் வந்து அதுவும் நல்லாதான் இருக்கு
அப்புறம் அந்த முட்டி போட்டுக்கிட்டு கையும் கீழே வச்சு நாலு கால்ல
ஆஹ் இன் அவுட் கரெக்ட் ஆஹ் இன்னொன்னு பிரெக்னெண்ட் ஒமெண்கே அதாங்க சொல்லிகடுப்பாங்க அது ரொம்ப நல்லது அது பாக் பெய்னுக்கு
அத நான் என்னன்னா அந்த பிரெக்னன்டா இருக்கும் போது பண்ணிட்டு இருந்தேன் யோகா நார்மல் டெலிவரி ஆகணும்ட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடென் பாருங்க நல்லா இடுப்பு ரொம்ப வீக் காய் போயிடுச்சு ரொம்ப வலி வந்துகிட்டே இருக்கு கன்டினியூஸா கொஞ்ச நேரம் நிக்க முடியல ரொம் ரொம்ப நேரம் உட்கார முடியல எதை பண்ணாலும் வலிக்குது சரி ஒடம்புல ஸ்டெந்தே இல் இல்லன்னு தான் சொல்றாங்க அதுக்குதான் என்ன சாப்புடலாம் என்ன எக்சசைஸ் பண்ணலாம் சரி கேக்கலாம் உங்ககிட்ட நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே
எனக்கு நான் இந்த மாரிலாம் எடுத்துங்காட்டி கொஞ்சம் உண்மையாலுமே ரொம்ப பரவாயில்லைங்க இப்ப வந்து நான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ நானும் வந்து பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா எனக்கும் உட்காந்தா எந்திரிக்க முடியாது குமிஞ்சா டக்குனு வந்து நிமிர முடியா முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு என்ன ஒன்ன பெட்ல படுத்தா மட் ம தான் எனக்கு ஓகேவா இருக்கும் கட்டல்ல படுக்க மாட்டேன் கீழே படுக்க மாட்டன் டக்குனு எங்கேய உட்கார மாட்டன் அந்த மாரி தான் ரொம்ப சபர் ஆனா இந்த மாரி கொஞ்சம் கேள்வரகு கொஞ்சம் கொஞ்ச நல்லா எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈவன் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பேக் பெயின் வரும்
ஆமா ஆ ஆமா ஆமா அதுதான் இப்ப ரொம்ப இருக்கு எனக்கு அந்த டைம்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது ரொம்ப அவஸ்தையா இருக்கு அது இடுப் இடுப்புல இருந்து கால் ஃபுல்லா ரெண்டு காலும் வலிக்குது வீக்காய் கால் நடுங்கற மாரி ஆயிடுது ரொம்ப வீக்னஸா இருக்கு உடம்பு
ஹீமோ குளோபினும் வந்து இருக்க கரெக்ட்டா இருக்கான
ஆ அது நான் கால்சியம் எல்லாமே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே ஓரளவுக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கு மத்தபடி எல்லா இருக்கு ஆனா இந்த நீங்க சொல்ற கேழ்வரகுதான் நான் சாப்டணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அதை சாப்ட்டா வயிர் வந்து ஃப்ரீயா இருக்கு இருக்கற மாரி கான்ஸ்டிபேஷன் ஆகாத மாரி ஏதாவது பண்ணணும்
இன்னொன்னு நீங்க வந்து கேள்வறகு பண்ணீங்க அப்படின்னா நல்லா வேக வக்கலனா அந்த மாரி ஆகும்ன்னு சொல்லுவாங்க
ஓ ஓ
ஆமா கண்டிப் பா வந்து நீங்க நல்ல எல்லாம் அது நல்லா வேக வச் ஸ்மெல் வரணு இன்னொன்னு வந்து கூல் பண்றீங்கன்னா அந்த கூல் வந்து நல்லா கொதிச்சு ஆஹ் பொங்கி வர்ற மாரி வரு அப்பதா நம்ம ஆஃப்பே பண்ணணு அந்த மாதிரி பண்ணணு இல்ல னா வந்து புட்டு பண்றீங்க அப்டின்னா, நாம அத எடுத்து கையில பாக்கும்போது, அத வந்து கையில வெச்சு நம்ம சுருட்டணோ அப்டின்னா அது சுருண்டு வரணுபாங்க. அப்பதா அது வந்து நல்லா வெந்து பக்குவோ அப்டின்னு சொல்லுவாங்க. வாசன வரு அந்த மாதிரி இல்லன்னா கேள்வரகு உங்களுக்கு எதுமே செட் ஆகல அப்பிடிங்கறப்ப கேழ்வரவ நல்லா மொள கட்டி அதுல பால் மட்டு எடுத்து சக்க வேண்டா நம்மலுக் சக்க வந்து கொஞ்சோ வயித்த இது பண்ற மாரி இருக்கு ம் நீங்க வந்து பால் ம ட் எடுத்து அதுலயே முந்திரி பாதாம் லா வந்து சேத்து அரச்சு போட்டு அது நீங்க கின்டீட்டே இருந் தீங்ன்னா உங்களுக்கு வந்து அல்வா பதத்துல வந்துரு.
ஓ செரி
சோ அப்பத்த நீங்க எடுத்து சாப்ட்டா கூட வந்து உங்களுக்கு ஓகேவாருக்கு சக்கர போட்டால் சக்கர போட்டுக்கலா உப்பு போடலா அப்டி
ஆனா கேழ்வரகுக்கு ஈக்குவலா இந்த இது வராதுல்ல. கருப்புழுந்து, கேழ்வரகுதா இருக்குறதுலயே பெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல.
ம் ஆமா இதூ உளுந்தூ வந்து எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெயின்னா அது தா சொல்லுவாங்க நல்ல ப்ரோட்டீனு கூட நீ இதுவு எடுத்துக்கங்க. இதுவு எடுத் க்குங்க ரெண்டு ஈக்வலா எடுங்கலே. உங்களுக்கு ச சீக்ர செரி ஆயிடு.
அப்பனா வயிரும் கொஞ்சோ கிளீன் பண்ற மாரி கூட வேற ஏதாவுது அந்த பச்ச பயிருக் குல்ல அதயு போட்டு வேணா நா வறுத்து மூனுத்தையு ஒன்னா போட்டு வறு த்து பௌவ்டர் பண்ணி வெச்சு வேணா ட்ரை பண்ணி பாக்கலா. ஏனா இது ரெண்டு குளிர்ச்சி பாருங்க அது வந்து சூடா கேழ்வரகு சூ டா இல்ல குளிர்ச்சியா?
நா அது தெ ரிலங்க ஆனா டெய்லியுமா அததுாங்க காலைல டீ காபிக்கிப்பதுலா குடுச்சிட்டு இருக்
ஓ பரவால. எனக்கு ஏற்கனவே அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக் க்றதுனா ல இந்த மாதிரி இதெல்லா கொஞ்சோ பாத்து பாத்து தா சா ப்படுவே இல்லன்னா அது ரொம்ப இதுவாயிடு.
செரி செரிங்க. ஆனா நாங்க பாத்தீங்கனா வந்து, ஆஹ் ஹ், எனக்கு அந்த பிரச்சன இருந்துச்சு, எப்டினா ஒரு க்ளாஸ் தா நா குடிப்ப. ஒரு க்ளாஸ்க்கு மேல எச்சா போயிடுச்சு எனக்கு வயித்த கலக்கற மாதிரிதா இருக்கு. ஆனா இப்ப அத குடிச்சிட்டே இருக்குறங்காட்டி என பழகிருச்சு. இப்ப ஒரு க்ளாஸ்க்கு மேலனாலு மிச்சமாச்சு ஆமா ட்டானதுக்கு அப்றோ ஓகே ஆயிடுச்சு
அதா இல்லன்னா நானத சாப்பட்ற டைம்ல வெளக்கெண்ண மாரி ஏதாவ்து குடிச்சு வயிற க்ளீன் பண்ற மாரி இது பண்ற மாரி பண்ணணூ சரி பாக்குறே நா நீங்க சொன்னதல்லா ட்ரை பண்ணி பாக்குறே ஒரு மாசோ பண்ணிட்டு நா ஸ் சொல்றே அப்றோ உங்களுக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பா
கால் பண்ற உங்ளுக்கு
ம் ஓகேங்க ம்
த்துக்கோங்க
ம் யா ம் கண்டிப்பாஙக